ஆஹ் என்ன பண்றீங்க
நான் சும்மாதா இருக்கேன் நீங்க
நானும் சும்மாதான் இருக்கேன் சாப்ட்டாச்சா
ஆஹ்ன் சாப்ட்டாச்சு நீங்க
உம் சாப்ட்டேன் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு சமையல் ஹலோ
கேக்குதா
ஆஹ்ன் கேக்குது என்ன சமையல் செஞ்சீங்கன்றே
சமையல எங்க அம்மாதான் செஞ்சாங்க சாப்பாடு
ஹலோ கேக்குதுங்களா ஆஹ் இப்போதான் எனக்கு கேக்குது என்னாச்சுனு தெரில வாய்ஸ் பிரேக் ஆகுது போல
இப்போ ஓகேவா
ஆ ஓகே ஓகே இப்போ
ஆஹ் சாப்பாடு சாம்பாரு சிக்கன் சாப்டேன் நீங்க
நானா இன்னைக்கு சாம்பார் ரசம் மட்டும் தான் சைடிஷ் ஏதாச்சும்ன்னா இனிமே செய்யணும்
ஓ எங்க வீட்ல சைடிஷ் இல்லாட்டி சாப் சாப்டாமாட்டம் அதனால கன்ஃபார்மா செஞ்சிருவாங்க
ஆஹ் ஓகே ஓகே த என்ன செய்யலான்த யோசிச்சுட்டு இருக்கேன்
வெஜிடேரியனா உருளக்கிழங்கு பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் வாய்ஸ் பிரேக் ஆகுது கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி பாருங்க சி
இப்போ கேக்குதா கிளியர் ஆ ஆ என்னாச்சுன்னு தெரியலையே என் சைட் சிக்னல் நல்லாதான் இருக்கு
எனக்கும் சிக்னல் நல்லாதான் இருக்கு
ம்
இதிலதான் வச்சிருக்கேன்
ஓஹோ
ஆ ஓகே ஓகே ஆ இப்போ ஓகே ஆ உருளக்கிழங்கு பொரியல் இல்லன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி
உங்க வீட் ஊர்ல மழல்லா பெய்தா
ஆமா செம மழ நைட் புள்ளா மழை பெஞ்சுது கரண்ட் வேற போயிச்சு நடுவுல
ஐயோ கஷ்டமா இருக்குமே நைட்டு கரண்ட போயிச்சுன்னா தூக்கம் கலஞ்சி கலஞ்சில போயிடும்
ஆமா அது பிரச்சனை இல்ல நமக்கு முழிப்பு வந்தா பரவாயில்ல வீட்ல எல்லாருக்குமே முழிப்பு வந்துரும் ஆளாளுக்கு ஒரு துப்பிடிய பொத்திட்டு வட்டம் போட்டு உக்காந்துக்கணும்
ஆமா கரெக்டு இங்கேயும் நேத்து மழை பேஞ்சுது ஆனா கரண்ட் போகல
கரண்ட் போயிச்சு எங்களுக்கு
ம் ம்..
அதால பிரச்சன இல்ல தூங்கிருக்கலாம் மழ பேஞ்சாலும் பரவால்லன்னு தூங்கிலாம் கரண்ட் போச்சுன்னாதான் பிரச்சன
ஆ ஆமா ஏன்னா அடிக்கற வெயிலுக்கு மழ வந்தா நல்லா இருக்கும் அப்டின்னு தோணுது
ஐ.. இன்னிக்கு கிளைமேட் கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு நேத்தல்லாம் செம வெயில் அடிச்சு
ம் நமக்கு வெயில் அடி வெயிலும் தேவ ஏன்னா துணி காயணும்னு யோசனயா இருக்கும்
ஆமா எங்க வீட்ல துணில்லாம் நனஞ்சுச்சு
நெனச்ருச்சா நா வந்து வீட்டுல பால்கனி இருக்கு அங்கயே போட்டதால நா தப்பிச்சுட்டேன் இல்லன்னா கண்டிப்பா ஒரு செகண்ட்ல ஆ ம் ம் ஒரு செகண்ட்ல அப்டியே மழ வர மாரி தெரிஞ்சுது அவ்ளவோ வேகமா ட கடகட அவ்ளோ மழ
ஆ எடுத்தவனே பெருசாதா வந்தது
ஆ ஆமா
உங்களுக்கு இந்த எதாது க்ராஃப்ட் அந்த மாரி எதாது புடிக்குமா
ஆ பண்ணுவேன் நா. ஆரிஒர்க் பண்ணுவ வீட்ல இருந்துட்டே
ஆவோ
அது மட்டந்தா மத்த படி சில பேரெல்லா பேப்பர் வச்சே நெறயா கிராப்ட் ஒர்க் எல்லா பண்றாங்கல்ல
ஆமா
அதேல்லா ஐடியா இல்ல நீங்க பண்ணுவீங்களோ
ஆமா இந்த கிராச்சட் தெரியுங்களா
ஆ தெரியு தெரியு ஊ
அது பண்ணுவ
அதுலயே நெறயா அதுல பொ ம்மல்லா செய்வாங்கதான
ஆமா பொம்ம சின் சின்ன சின்னதா வி ப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சோ கொஞ்சோ செஞ்சு பழக்கோ இருக்கு பஸ்ட்டு எங்க அம்மா வந்துட்டு ஆரி ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க
ஓகே
றதில்ல
உம் அது பண்ணா ரெ ரெகுலரா பண்ணும்போது பேக் பெயின் வருது
ஆ ரொம்ப நேரோ உக்காந் இது செய்யணுல
ஆக்சுவலா வந்து ஆரி ஒர்க் கத்துக்கிட்டதே வந்து நம்ம எதாச்சு பிசினஸ் பண்லா அப்டின்னு சொல்ட்டு தா யோஸிச்சு பண்ண கடசீலதாந் தெரிஞ்சுது அது அது நம்ம பிசினஸ் பண்ண போய் நமக்கு எதாச்சு ஹெல்த் இஷ்யூ வந்துருன்னு சொல்லிட்டு அப்டியே ஸ்டாப் பண்ணிட்ட
அது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கு அப்டியே உட்காந்துருக்கணு
ஆஹ் கஷ்டமா இருக்கு அதனால எனக்கோட அப்படியே பண்ணிக்கிறது
மத்த வே மத்த டைம்னா பரவால அந்த ஒரே ஒரு வேல இருக்கவுங்கன்னா பரவால நீங்க வீட்டு வேலயு செஞ்சு ஆரி ஒர்க்கும் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப
கஷ்டோ ஆஹ் கரெக்டா சொல்லிட்டீங்க ரொம்ப ஆஹ் அதோட தெரியுது நீங்க பேசுறதுலயே கரெக்ட்டா சொல்றீங்களேன்ட்டு
ஆமா
ஓ
நா அப்புறோ மெஹந்தி எடைல ட்ரை பண்ண
ஆஹொ
அதுவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது
அது ஆஹ் கஷ்டம் தான் ஏதாச்சும் ஒரு இதுல ஒரு ஃபீல்ட்லதா நம்ம போ முடியு போல
ஆமா சைடா ஏதாச்சு இவங்கதா யாருமே விட மாட்டேங்கிறாங்களே
நம்ம உடம்கு முதல உடம்பு மாட்டேக்குது நமக்கு
அதுக்கு செட் ஆகுற மாரி நமக்கும் எந்த வேலையு கிடைக்க மாட்டேங்க து ஈஸியா பண்ற மாரி கஷ்டப்பட்டுதான் கொஞ்சொ கொஞ்சமா சம்பாதிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு
சில பேர்லா சொல்லும் போ து இந்த ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும் போது பாப்பேன் என்னதான் பண்றாய்ங்க இவிங்க ஒரு நாள் பாத்தா அடுத்த நாளே வீடு வாங்கிருவாய்ங்க அடுத்தது இன்னொரு வீடு அடுத்தது காரு
அந்த ரீல்ஸ்ல வந்து நடுல இருக்கிறதெல்லா கட் பண்ணிருவாங்களே நமக் ஐயோ நம்மளும் இப்படி பண்ணணும் தா தோணும் ஆனா என்ன பண்றது
தரி கரெக்டா சொல்லிட்டீங்க
ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணி ஒரு வீடு கார் அந்த மாரி ஏதாச்சு பண்ணனும் ரீல்ஸ் பார்த்து மோட்டிவேட்டு் மட்டுந்தான் ஆக முடியுமே தவிர ஒரு ஐடியாவே கெடைக்காது
ங்கலா வச்சுக்கோங்களேன் மெஹந்தி போடுறது பாத்தா நம்மளும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆயிடலாமோ அப்டி தோணுது அடுத்தது அதோட வலி தெரியும்
ஆமா
பாப்போம் நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாச்சும் கிடைக்காமயா போயிடும்
அதான் ஏதாச்சும் கெடைச்சே ஆகணும் கெடை க்காம போயிரும் சிலத் கெடைச்சிதான் ஆகணும்
ஆமா
ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்ல நம்மளும்
ஆஹ் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஈஸியா கிடைச்சிரும்ல
நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன் ஏதாச்சும் கத்துக்கோங்க கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன்
உம் உம் ஓகே கே
ஏனா இப்போ ஹவுஸ்வைஃப் அப்படிங்கறதுனால அப்டியே விட்டுட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம ஆயிறும் கெணத்து தவள மாரி ஆயிருவாங்க அப்போ எனக்கு அதுல சுத்தமா இன் ட்ரஸ்டே இல்ல ஏதாச்சும் கத்துக்கோங்க சைடா படிங்க இல்லன்ன ஏதாவது சின்ன சின்னதா வேலை செய்யிங்க நான் அத சொல்லிட்டே இருப்பேன் இந்த ஹவுஸ் வைஃப் எனக் புடிக்கவே புடிக்காது அவங்க வீட்டுல இருந்தாலே எனக்கு செட் ஆகாது சும்மா இருந்தாலும்
ஆக்சுவலா அவங்க வந்து வீட் வீட்ல இருந்து என்ன தெரிமா ஆயிடுவாங்க அந்த வெளி உலகம் அப்படின்ற ஒரு அந்த அனுபவம் இல்லாம போயிடுது எதாச்சு ஒரு நாள்ல அவங்க வெளியே போயிட்டு வந்தா கூட அவங்கட உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்காது
ம் அத ஆமா நா
அப்டியே தல வலி வந்துடும்
ஆமா இல்ல வீட்லயும் அம்மாக்கு பேச ப்ச் சீக்கிரமா கல்யாணமும் ஆயிடுத்து அப்ப இருக்கவங்களுக்ளாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சோ பெருசா வெளியில அம்மா வந்துட்டு சரௌண்டிங் எதுமே பாத்ததில்ல
ஆ ம்
இப்ப ஏதாச்சும் கத்துக்கங்க இது இது படிங்க அது படிங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன்
ஓகே ஓகே பரவால்ல அம்மாவுக்கு மோட்டிவேட் பண்றீங்களா
நம்மதான் கூட இருக்கணுல்ல வேற யாரு இருப்பா
ம் இல்ல ஆக்சுவலி சில பேர்லாம் வந்து நம்ம மா வீட்ல இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படி யோசிப்பாங்கல்ல அதுக்கு சொல்றேன்
ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி குடுத்துருவேன் வீட்டு வேலையில நான் வந்து ஏதாவது சொல்லுவேன் ஏதாவது செய்ங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் சும்மா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு
ம் சில நெறைய பேர் ஹவுஸ் ஒயஃப்லாம் சீரியல் பாத்தே டைம் போயிடும்
அவங்களுக்கு சீரியல் புடிக்காது அது ஒரு
நல்லது நல்லது ரொம்ப நல்லது
நான் தான் இந்த கொரியன் டிராமா அதாவது சீரிஸ் அந்த மாரி போன்ல பாப்பேன் நான் பாக்கும் போது டிவில போட்டு அவங்களும் உக்கார வச்சிருவேன் புரியாம அவங்களும் உக்காந்து பாத்திட்டு இருப்பாங்க வேற
பாவம் அவங்க இது ஆக்சுவலி ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல நடக்கணும் வீட்ல முன்னாடில்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க சீரியல வச் வச்சிட்டு நம்மள உக்கார வச்சிருப்பாங்க இப்ப ஆ ரிவர்ஸ்ட் ஆயிட்டுருக்கு எல்லாமே
அவங்க போர் இயர்ஸ் ஆஹ் போனு பாக்கமாட்டாங்க டிவியும் பாக்க மாட்டாங்க நான்தான் புரியாத பாஷையில ஏதாவது போட்டு வச்சுட்டு சும்மா இருக்கணுமா வாங்க என் கூட சும்மா இருங்க அப்படின்னு சொல்ட்டு உட்காரவச்சிருவேன்
அதிலியும் ஏதாச்சும் விஷயம் கத்துக்கிட்டா பரவால்லியே
நாங்க கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜ்ஹ மத்த நாட்டு லாங்குவேஜ் கத்துக்குறோம்
ஆ அது சரி
ஆமா வேற வழியே இல்ல உக்காந்து பாப்பாங்க நான் டிவியும் தரமாட்டனா நீங்க இந்த மாதிரி ஏதாவது புடிக்கும் அந் மாரி
வெப் சீரிஸ் பாப்பேன் நானும் அவ்வளோதான் வெப்சீரிஸ் பாப்பேன்
நெறைய வெப்சிரீஸ் இப்போ அதில்ல
ஆஹ் இப்போ ஹாட்ஸ்டார்லே அந்த மாதிரி வெப்சீரீஸ் எல்லாம் பாப்பேன் எனக்கு மோஸ்ட்லி மலையாளம் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும்
என்னல்லாம் பாத்திருக்கீங்க
த்ரில்லர் இருக்கு மூவிஸ்லாம்
ஆஹ் இப்போ ரீசென்டா நெறைய வருது இல்ல இந்த வக்கீல் அந்த படம் ஓகே நல்லா இருக்கும் பின்ன ஃபர்ஸ்ட் மலையாளம் பன்ன பிரேம்
ஆமா நல்லா இருக்கும்ல ரொம்ப அந்த சீன் ஒண்ணும் இல்லையா அதுல நம்ம போயிட் ட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே
நெறைய சீனரிஸ் அந்த மாரிலாம் காமிச்சிருபாங்க
ஒரே நிமிஷம் ஒரு கால் வருது கால் பண்றேன் ஒன் செகண்ட்
ஆஹ் ஓகே